ஹலோ
ஆஹ் என்ன ஆச்சு ரொம்ப நேரம் ஆயிருச்சு நீங்க எடுக்கறதுக்கு ரொம்ப பிஸியா இருந்தீங்களோ
ஆமாங்க கொஞ்சம் சமையல் அறையில இருந்த இப்போதா பாத்தேன் கால் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருகறங்க நீங்க
வீட்டு்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆஹ் எல்லாம் முடிஞ்சுது நடந்துகிட்டே இருக்கு
பண்றீங்க மதியத்துக்கு சமைக்கிறீங்களா காலையில முடிஞ்சுதுங்களா
ஆஹ் காலையில முடிஞ்சது மத்தியானத்துக்கு வாழைத்தண்டு பொரியலூ சாம்பாரு ஆஹ் நீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ
ஆஹ் நானும் இப்ப நீங்க வாழத்தண்டு சொன்னாகா காட்டி தா எனக்கு வந்து ஏதோ ஒரே வயிறு வழியா இருந்ததுட்டு ஹாஸ்பிட்டல் போனுங்க
அப்புடியா
ஆங் பாத்தா ஸ்டோனுருக்கு அப்டிங்கிறாங்க
அச்ச ச்சோ அது என்ன சைஸ சின்ன சைஸாருக்க காஸ்ட்
அ் ஆங் இப்போதைகு சின்ன சைஸ் தா இருக்கு ககு அப்டினாங்க அதான் பக்கத்துல எல்லாரும் வாழத் தண்டு ஜூஸ் குடிச்சாலே உங்களுக்கு வந்து வெளிய வந்துரும் அது
ஆமா ஆமா ஆமா அதேதான் நீங்க எதோ மாத் த்திர எல்லாம் எதும் குடுக்கலல்ல
இல்லைங்க மாத்திரில மாத்திர எதுவும் சாப்புல்ல நானு சரி இப்டியே சரி பண்ணிக்கலாம் நம்ம அப்படி ஹ ஐடியாவாலாம் வந்துட்டோம்
ஆ செரி செரி அதான் இதுலயே சரியாயிடும் உங்களுக்கு வாழ தண்டு டெய்லி நாப்பது நாள் நீங்க காலைல குடிங்க வெரும் வயத்துல அத சாறு எடுத்து அதுக்கு அப்டியே தண்ணில கரச்சு குடிங்க நாப்பது நாள் குடிச்சீங்கன்னா அதுலயே உங்களுக்கு வந்துரும் சின்ன சைசா இருந்தா
சின்ன சைசஸ்ு ன்னு தான் சொல்றாங் ங்க ன நம்ம வந்து நீங்க மாத்திரை எல்லாம் எடுக்க வேணா இந்த மாதிரியே போயிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தன்
இந்த வாரத்துல ஒரு நாள் வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க மத்தபடி தண்ணி நறையக் குடிங்க
ஆமாங்க வெயில் காலமா போச்சுங்களா அதன் அதனால இப்ப பாத்தீகன்னா நான் போறேன் ந நறைய பேரு இந்த ப்ராப்ளம்ங்க
ஆ அதுதான் எல்லாம் தண்ணி குடிக்காம இந்த காலத்துல தண்ணி தான் இப்ப எல்லாரும் சொல்றாங்க மூணு லிட்டர் குடிக்கணும் நாலு லிட்டர் குடிக்கணுனு சொல்றாங்க ஒரு நாளைக்கு
ஆமாங்க ஆமாங்க நம்ம வேல
துவுமே இல்ல அஹ்
ம் அந்த காலத்துல இந்த மாதிரிலா தண்ணி குடின் சொல்றதுக்கெல்லா ஆளே இல்லைங்க இப்பதா தண்ணி ஒழுங்கா குடிக்குணு நம்ப குடிக்குணுனு நம்ம எங்க வேல வேல வேலேன்ட் இருந்தர்றோ தண்ணி மேல கவனமே வைக்கறதில்ல தண்ணி எப்பயுமே நம்ம பக்கத்திலயே வச்சுக்கணுங்க
நீங்க காலைல எழுந்த ஒடனே ஒரு மூணு பாட்டில் தண்ணிய புடிச்சு டேபிள் மேல வச்சிருங்க அத பாக்கும்போதெல்லா நாம குடிக்குணு தோணு ஏன்னா நமக்கு தாகோ எடுக்கறது கூட தெரியாத் அந்த அளவுக்கு நம்ப வேல செஞ்சுகிட்ருக்கோ
ஆம்மாங்க ஆம்மாங்க
த்துக்கு ஒரு தடவ போய் போய் தண்ணிய குடிக்க சொல்றாங்க
அத அதாங்க நா அத நா அதா ரொம்ப வலிங்க த்னாலா ரொம்ப வழி சேரி நம்மளே சேரி பண்ணிக்லா அப்டின் பாத்தோ ஒன்னு வேலைக்கு ஆவ்லைங்க ஹாஸ்பிடலே போக் கூடாது பாத்துக்கலா அப்டின்தா நெனச்சங்க அப்டி இருந்தாலு சேரி ஒரு தடவ போய் பாத்துட் ட்டு என்ன என்ன அளவுல இருக்கு அப்டின் தெரிஞ்சுக்கலா அப்டின்ட்டு போய்ட்டு வந்தங்க
அவுங்க ஏதோ பாட்டில்ல ஒரு ஜூஸ் மாரி ஒன்னு இது மாரி கொடுக் ப்பாங்களே ஒரு சிரப் மாரி அந்த மாரிலா எதுவு குடுக்கலையா உங்குளுக்கு
இல்லைங்க இவுங்க எதுவு குடுக்கல ஆஹ் து சேரி நாங்களே சொல்லிட்டு வந்துட்டேங்க இல்ல நாங்க இந்த மாரி நாங்க அ வாழத்தண்டடு ஜுசே எடுத்து குடிச்சு பாக்குறங்க நீங்குளு சின்னதா இருக்குதுன் தா சொல்றீங்க அதுக்கு மேல வழி வந்துச்சுனா நாம் வர்றங்க அப்டின் சொல்லிட் ட்டு வந்திருக்கறோங்க
ஆஹ் எங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா இப்டிதா இருந்துது சின்ன கல்லுதா அது வந்து நாப்பது நாள் விடாம குடிச்சுக்கிட் இருந்தாங்க அது கூட நீங்க முடிஞ்சா ஒரு சின்ன துண்டு இஞ்சிய கூட போட்டு அரைக்கலா அதுவு நமக்கு உங்குளுக்கு கல்லீரலுக்லா நல்லது அத போட்டு அரச்சு பைய்லி காலைல குடிச்சுக்கிட் இருந்தாங்க பாருங்க அப்றோ போய் நம்ம ஸ்கேன் எடுத்து பாத்தா சுத்தமா கல்லயே காணோ எப்டியதா இது குடிச்சதுலியே உங்குளுக்கு ஸ் ரெடியாயிட்டிருக்கு
அததாங்க அத அளவு சின்னதா இருந்துச் ச்சுன் நம்ம இந்த வேலயெல்லா பண்ணிக்லா அத ஆரம்பத்திலயே பாத்து இதெல்லா வந்து நம்ம இந்த மாரி வாழத்தண்டு ஜூஸ் குடிச்சு கூட சரி பண்ணிக்கலா ஆ ஆ ஒரு சிலர் வந்து விட்றாங்க வலி வரும்பொழுது சும்மா அப்போதிக் கிவந்து ஏதோ மாத்திர எடுத்துகிட்டு அது விட்டுட்டாத அழவு ரொம்ப பெருசாயிருதுங்க அளவு பெருசாயிருச்னா அது வெளியே வறது க்கு வலி இல்லாம மறுபடியு ஹாஸ்பிட்டல் போயி சர்ஜரி பண்ற மாரிலா அந்த பண்ற மாரி ஆயிதுங்க
அதுதா நீங்க வந்து உ அந்த கால்சியம் மாத்திர சொல் றாங்கல அது நெறய சாப்றவங்களுக் தா இந்த மாரி வருனு சொல்றாங்க கல்லு அந்த மாரி நீங்க ஏதாவது அந்த டெலிவரி டைம்ல சாப் டிங்ளா
ஆமாங்க அப்றோ நம்ம ரெண்டு டெலிவரிக்கு நம்ம கால்சியம் நீங்க சாப்டுங்க வேணு கால்சியம் பத்தாதுன்னு நமக்கு சப்ளிமெண்டா அது குடுத்துறாங்க லா அப்பனா ஃபுல்லாவே எடுத்துகிட் கிட்ட அப்றோ என்னச்சுனா டெலிவரி முடிஞ்சதுக்கப்பறோ பாத்தீங்கனா எனக்கு ரொம்ப நாள் கால்வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அப்பறோ நம்ம மறுபடி டாக்டர்ட்ட போனாலு வு இல்ல உங்களுக்கு கால்சியம் பத்தமா தா கால் வலிக்குது அப்டின் சொல்லிட்டு அப்பியு டெலிவரிக்கு அப்புறமு நா சாப்ட்டங்க
ஆ பாத்தீங்களா அப்ப நீங்க அத சாப்டு போது தண்ணி நெறய குடிச்சிருக்க மாட்டீங்க நம்ம அந்த சுண்ணாம்பு சத்து வேணு றப்ப மாத்திர சாப்புட்றப்போ தண்ணி ஒரு நாளக்கி மூணு லிட்டர் குடிக்கணு அப்பதா அந்த மாத்திர போய் ஒடம்புல ஒட்டு நமக்கு அதுதா உங்களுக்கு போய் கல்லா ஃபார்ம் ஆயிருக்கு பரவால்ல இப்ப கொஞ்ச நாள் தான ஆச் சேர் அதனால உங்ளுக்கு இத செஞ்சிகனாலே போது சரியாயிடு
செரிங்க அம் எங்க அத்த மருமக அப்படிதாங்க அவுங்க வந்து சும்மா கொஞ்ச தான வலிக்குது வலிக்குதுனு பக்கத்துல போய் பாத்துக்கிட்டே இருந்துட்டாங்க அப் பாத்தா இப்ப அளவு ரொம்ப பெருசாயிருச்சுங்க அப்றோ மறுபடியு போய் அத சரிஜரி தா பண்ணாங்க
ஆமாதா பாருங்க நம்ப அத அந்த வயித்து வலியே நம்ம கண்டு காம விட்டு ம திருப்பி திருப்பி வயிறு வலிக்கு மாத்திரய போட்டுட்ருந்தோனா அந்த மாத்திர மறுபடியு போய் கல்லா தா ஃபார்ம் ஆவு
ஆமாங்க ஆமாங்க இது என்னனா நடக்கறது சிரமோ படி எறங்குறது சிரமோ ஒரு ரெண்டு மூணு நாளக்கி அது ரொம்ப கஷ்டமாதா இருந்துச்சு அப்டினாங்க
பாத்தீங்களா அதுதா அதுக்கப்றோ இப்ப வேற என்ன பண்றீங்க அப்போ
வேற இது இதுக்கு அதாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே போய் இப்பதா காட்டுக்கு போயிட்டு வாழ மரொ இருந்துச்சுங்க நாங்க வாழ தோட்டதா போட்டுருக்கோ அதனால ஒரு மா வாழ மரத்த வெட் விட்டு விட்டா அது ஊரும் இல்லைங்களா அந்த தண்ணியு குடிக்க சொன்னாங்க வாழ தண்டு விட ஆஹ் அதனால நமக்கு அதனால அததா போய் பண்ணி வெச்சுட்டு வந்ருக்காங்க ரெண்டு நாள் குடிச்சிருக்கே அப்போ டெய்லி காட்டுக்கு போய் இஎ அததா பண்ணிட்டு இருக்றாங்க நல்லா ஊருச்சுனா அத எடுத்து குடிச்சுட்டு வந்தறதுங்க
ஓ பரவால அது ரொம்பொ நல்லது
ஆஹ் ஆமாங்க ஆம் ஆமாங்க செரி அதனாலதா அத கடபிட்ச்சு பாக்கலா அப்டின்டு டெய்லி அ அங்க போய்ட் இருக்றாங்க
சேரி சேரி அது கூட நீங்க இப்ப அரைக்கும் போது மோர் கூட அதுல கலந்து குடிக்கலா சொல்றாங்க வாழ தண்டு கொஞ்சொ அந்த துவர்ப்பா இருக்குல அதுல நீங்க ஒரு ஸ்பா ஒரு ஸ்பூனுதா இது தயிர போட்டு நல்லா மோர் மாதரி கலந்து அப்டி கூட குடிங்க உங்ளுக்கு ஒரு வேல
ஆமா அப்பதா வந்து உம் ஆமாங்க அது கொஞ்சொ புடிக் க மாட்டிங்குது இப்ப மோர் கலந்து குடிச்சத இன்னு ஒரு வாரத்துக் சேத்து குடிக்கலனாவது நமகு தோணு இல்லனா ரொம்ப சலுப்பு திட்டிருங்க
ஆமா அதா ப்ரச்சன அத தவிர இன்னொரு ஒரு சிறப்பு கூட ஒண்ணு இருக்கு அது வெறு நீங்க ஒரு லிட்டர் தண்ணில ஒர் ஒரே ஒரு மூடி கலந்து கூட குடிக்கலா அது கூட நா உங்ளுக்கு பேர் அனுப் பி விடுற அதுல இருந்துச்சு என்கிட்ட அஹ் ஆமா என்னோட கைபேசில இருக்குது நா பாத் தரு உங்ளுக்கு அனுப்பி விடுறே அதையு குடுங்க நீங்க எதுல எல்லாத்தையு பண்ணிட்டு நாப்பது நாளைகுள்ள எல்லா செரிய ஆற மாரி பாரு பாத் பண்ணுங்க இப்ப நமக்கு லீவ் டைம் இல்லியா இப்பதா நம்ம இதெலா கொஞ்சொ பண்ண முடியு
பண்ண முடியு அப்றொ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுனா நம்ம அமருவுடியு இத கண்டுக்க மாட்டோ நமக்கு இந்த வலிய விட அதுதா ரொம்ப முக்கியமா தெரியு அவங்ளுக்கு சமச்சு குடுக்கணு சமச்சு குடுக்கணு அது மட்டும்தான் நமக்கு
ஆஹ் ஆஹ் ஆமா எங்க சித்தப்பாகும் அப்படி தா இருந்து நல்ல பெரிய கல்லு அவங்களும் என்னென்னவோ மாத்த பத்திரைய எல்லாம் போட்டிருக்காங்க அது சின்ன கல்லாக இருந்தது அப்படியே பெருசாயிட்டு இருக்கு ஆனா அவங்க வந்து நா சர்ஜரி பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லி அவங்களும் இதே தா வாழத்தண்டு தான் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாருங்க ஒரு நாள் வந்து பாத்ரூம் போகும்போது அப்படியே அந்த சின்ன கல்லு வந்து விழுந்துருக்கு ஆஹ் அது பயங்கர பெயின்புல்லா இருந்து இதுதான் ரொம்ப வலியா இருந்து தான் ஏன்னா கொஞ்சம் சைஸும் கொஞ்சம் இதுதான் அது அப்படியே வந்து விழுந்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப வலியா இருந்திருக்குன்னு உடனே டாக்டர் கிட்ட போய் அதுக்கு மட்டும் மட்டும் ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த வலியும் சரி ஆயிடுச்சு பரவாயில்ல நமக்கு சர்ஜரி பண்றத விட இது பரவாலெல்ல
இது பரவாயில்ல தான் ஆனா வெளியே வரதுக்குள்ள அவங்கள அவங்கொ ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும் நமக்கு டெலிவரி பெயின் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி
ஆஹ் அதேதான் ஆமா ஆனா எங்க சித்தப்பா எப்பவுமே அந்த சர்ஜரி எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க அதனால இந்த மாதிரி நான் இல்ல நானும் மத்தவங்கள மாதிரி ட்ரை பண்றே சொல்லி ட்ரை பண்ணி இணையதளத்தெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஒரு நாள் அதே எப்டினா நம்ம குடிச்சுட்டு இருக்கும் பாருங்க அப்புறம் அர்ஜண்டா நமக்கு வருது இல்ல பாத்ரூம் அப்ப போனும் நீங்க அர்ஜென்டா வரும்போது போனீங்கன்னா அந்த கல்லே அப்படியே வந்துடும்
வெளியே வந்துரும் ஓ சரி சரி சரிங்க
ஆமா அந்த மாதிரி நம்ம அடக்கி வச்சுக்கிட்டு நல்லா நிறைய தண்ணி குடிச்சுட்டு முட்டிட்டு அர்ஜென்டா வரும்போது நீங்க போனீங்கன்னா அப்படியே வந்துடும்
வெளியே வந்துரும் உம் நாம ரொம்ப சிரம பட்ருக்கோம் ண்ணுங்க நம்ம இப்ப எங்க வெளியே போறோம் ஆமாங்க நாங்க ஆமாங்க மறுபடியும் வழி இருந்தா வாங்க தான் சொல்லியிருக்காங்க சரி நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்றோம்ல அதனால இது ஒரு வாரம் பத்து பண்ணிட்டு அப்புறம் போனோம் அப்படின்னா ஃபுல்லாவே பாத்துக்கலாம் இருக்கா இல்லையா வெளியே வந்துருச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப என்ன ஒரு நா ரெண்டு நாள் ஆயிருக்குங்க இன்னு ஒரு வாரம் கழிச்சு போயி் பாக்கணுங்க
நீங்க ஆரம்பிச்சட்டீங்கல்ல அத குடிக்கிறதுக்கு
ஆமாங்க குடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஆரம்பிச்சுங்காட்டிதான் அதோட துவர்ப்பெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து அடடா இத இது இந்த இதை சாப்பிடுறதுக்கு நம்ம ஒழுங்கா தண்ணி குடிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க
அதேதான்ஹ நமக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்கம்
சோ ஆமாங்க ஆமாங்க சரிங்க அப்புறோ அஹ் என்ன பண்றாங்க பொண்ணு என்ன பண்றாப்டி
ஆஹ் அவங்க இப்பதா விளையாடிட்ருக்காங்க இனிமேல் தா படிக்க உக்காரனு
சேரிங்க சேரிங்க இவங்களு அப்படிதா பச விளையாடிட்டு தா இப்ப லீவ் தெனாட்டி விளையாடிட்டே இருக்காங்க
செரி நீங்க வேற உங்ளுக்கு இந்த கல்லு பிரச் சின்ன வயிறு வலினால அதையு பாக்கவு கஷ்டமா தா இருக்கு
ஆமாங்க ஆமாங்கதா பசங்க கூப் கூப்றாங்க நா பாத்துட்டு வந்து உங்கள கூப்ட்டுங்ளா
டு நல்லா ஒடம்ப பாத்துக்கோங்க ஆ
ஆஹ் செரிங்க செரி வெச்சுருட்டுங்ளா